கேதுங்ளா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக் கீங்க உ நல்லா இருக்கங்க இப்பதா ஒங்கள நென ச்ல ஒரு எங்க வீட்ல ஒரு ஹைட்டான மரோ ஒண்ணு இருக்கு நல்லா நெறையா மாங் காலா விட்ருக்கு அது எப்டி என்ன பண்றதுன்னு தெரில நீங்க உங்க வீட்ல ஏதோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களாமா சொன்னாங்க இந்த மாரி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவரு பண்ணிட்டு இருந்தாரு கேட்டு பாருங்க அவர் ஐடியா குடுப்பாருனு சொல்லிட்டு ஏனா நெறையா இருக் கு எதுக்கு வேஸ்ட் பண்ணு விட்டம்னா அப்டியே எல்லாமே வேஸ்ட் ஆயிரு ஹை ட்ல இருக்கு
செரி செரிங்க அதுக்கு என் அதுக்கு என்ன பண்லானு கேட் டீங்கனா நா என்ன பண்ணுவேனு கேட்டீங்கனா ஃபஸ்டு வந்துட்டு நா கடைல ஒரு இது வாங்குனே ஆ ஒரு அவ் வள மாரி இப்போ அது மாரி விக்குது கடையில நீங்க போய் வாங்கலா மாங்கா பரிக்கிறக்கு வந்து இது ஃபிக்ஸ் பண்ற மா அது என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஒரு வி ஷேப்ல ஒரு கத்தி மாரி குடுத்துருப்பாங்க ஆ பாத்தீங்னா ஒரு ரவு ரவுண்ட் ஷேப்லருக் கு இங்க வந்து ஒரு பைப் மாரி குடுத்துருப்பாங்க அந்த பைப்ல ரெண்டு ஸ்க்ரு இருக்கு நீங்க அது அப்டியே ஒரு பெரிய குச்சி ஒரு பத்து மீட்ரு குச்சு ஒரு அஞ்சு மீட்ரு குச்சு மரோ எவ்ளோ ஹைட்டோ அந்த தகுந்த மாரி குச்சி மாட்டி அந்த அந்த அந்த குச்சில வந்துட்டு அந்த இதே மாட்டி ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலா கைட் டைட் பண்ட்டீங்னா பாத்தீங்னாப்ப எப்டி இருக்கூனா அந்த அந்த குச்சியோட மொனையில எஜ் இதுல பாத்தீங்கனா இது ரவுண்டா இருக்கு அது கீழ வல தொங்கிட்டு இருக்கு மேல வீ சேப்புல கத்தி மாரி இருக்கு நீங்க அத வச்சு வந்து அது இப்ப வந்துருக்குது இப்பதா வந்து ஒரு ரென்டுமூணு மாசோ அந்த மாரி இப்ப கெடக்குது அத வச்சு நீங்க பா மா மாங்கா பறிக்கலா நா அதுக் அதுதா இல்லாதப்ப நா என்ன‌ பண்ணிட்ருந்தேன்னா ஆ ஆ அந்த ரெண்டு லிட்டரு இது இருக் லா பெப்ஸி பாட்டில் கொக்கோலா பாட் டில் ஆ ரெண்டு லிட்டரு பாட்டில் அந்த பாட்டில் எடுத்து என்ன பண்ணுவோன்னா நா வந்துட்டு இந்த இந்த ஷேப்புக்கு ஒரு பேரு சொல்லுங்க ஒரு ஆ ஒரு வி வி ஷேப்லா கட்டு ஆ வி சே கேக்கு கட் பண்ணி. அத மேல பாத்தீங்கன்னா மே குறுகலா இருக்கற மாரி அதாவது நீங்க அந்த அ கிரேட்டர்தன் சிம்புள் இருக்குலங்க அதேமே இது ஏரோஸ் சிம்பள மேல பாத்து போட்ட மாரி இருக்கும். அந்த வாட்ரு கேன்லா அ மேலப் போட்ட மாரி ஒரு மார்க் போட்டு அத கட் பண்ணிருவே கட் பண்ணிட்டு கட் அப்டிய அந்த அத எடுத்துடுவே வெளிய அந்த அந்த கட் பண்ண பீஸ எடுத்துருவ இப்ப எப்டி இருக்குன அப் பாதீகன்னா இந்த வாட்ருகேன் பாட் ன ஒரு ரெக்டாங்குள் ஷேப்ல ஒரு ஒரு முக்கோண இதுல பாத்தீங்கனா இது இருக் ஒரு ஒரு கேப் இருக்கோ இப்ப என்ன ஆவுன் கேட்டீங்கனா நா எப்பவுனா கரெக்டா அத இப்ப குச்சிய கொண்டு இப்ப ஒரு மாங்கா இருக்கு அந்த மாங்காவ வந்து அப்டியே அந்த பா அந்த கேப்குள்ள போக வைப்பே. ஆ கர்ட்டா மாங்கா கேப்குள்ள போச்சினா இலுக் அப்புற என்னங்கன்ன ஆ இழுத்தன என்ன ஆகுன்னா கரெக்டா அந்த காம்பு வந்து பாத்தீங்கனா அந்த அந்த வி அந்த க அந்த எஜ்ல மாட்டிகும் அந்த கொனையல மாட்டிகும் அப்ப இழுத்தீங்னா என்ன ஆவுன் கேட்டீங்கனா மாங்கா உள்ளாற போயி உள்ளாரக்குள அந்த பாக்ஸ்குல்லியே உள்ளார வந்துரும் அந்த பாட்லுக்குள்ளயே உள்ளார வந்துரும் அ இப்ப அது. மாரி பெரிய சின்ன மாங்கான நீங்க ரெண்டு மூணு மாங்க அப்டியே வ வ ஒவ்வொன்னா-ஒவ்வொன்னா பறிச்சிடலா பெரிய மாங்கானா ஒவ்வொரு டைம் ஒவ்வ நா புடுங்கல ஆன இதுல நல்ல விஷய என்னானு கேட்டீங்கனா நீங்க மாங்கா புடுங்கனீங்கனா எல்லா கீல உழுந்துச்சினாலே பஸ்டு பச்சயா இருக்கும்போது அடிபடாது அடிபட் டா மாரி உங்களுக் தெரியாது ஆனா அதே வந் நா ஒரு ரெண் நாள் மூண் நாள் அது மூடி வைக்கிறீங்க பொகை மாரி போடுறீங்க அப்ப பாத்தீங்கனா பலுத்துக்க அப்புற பாத்தீங்கனா அந்த உளுந்த இடத்துல பாத்தீங்கனா அந்த இடம் அப்படியே அலுகுன மாரி ஆயிடோ ஒரு மாரி கருபுடிச்சிடோ அத கட் பண்ணாலு அங்க பாத்தீங்கன்னா அத சாப்பட முடியாது அந்த மாரி ஆயிரும் இதே இந்த மெத்தட நீ புடுங்கனீங்கன்னா ந்த மாம்பழம் உங்களுக்கு அப்டியே நல்லா பழுக்க வச்ச நல்லா இருக்கும் மாம்பழம் அடிப்படாது இது இந்த மாரி இந்த மெத்த இந்த மெத் தட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து நாம மாங்காய்க்கு மட்டும் இத யூஸ் பண்ணுவே இப்ப நீங்க வீட்ல என்ன மரல்லா வச்சுருக்கீங்க?
மாங்கா இருக்குங்க கொய்யா மர இருக்கு ஆனா நீங்க சொல்ற ஒரு விஷ்ய வந்து இப்பதாங்க எனக்கு தெரியிது ஆனா மாங்கால வந்து கொஞ்ச கீழால இருக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஷேப்ல ஒரு சைஸ்ல இருக்கும்போது பொறுச்சு வச்சொம்னா அது வந்துட்டு என்ன சொல்றது பழுத்து சாப்ட டேஸ்டா இருக்குது நல்லா மேல இருக்கிறத என்ன பண்ணுவோனா கொக்கி வச்சு பறிக்கும் போது கீழ பொத்து பொத்துனு விழுந்துரு விழுந்ததுக்கப்றொ என்ன ஆகுன்னா அடிபட்ருது அடி பட்டதுக்கப்றமா அது வேஸ்டுதா புளிப்படு அது ஒரு என்ன சொல்றது பழுக்கவு செய்யாது புளிப்படுச்சிருக்கு உள்ள பாதி அழுகிருக்கு அந்த மாரி ரொம்ப வர்ஷொ வேஸ்ட்டு தா பண்ணிட்ருந்தோ இந்த மரத்தோட அருமையே தெரியாம போச்சு ஆனா நீங்க சொன்ன மெத்தட்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன் நெனைக்கிறே மாம்பழமு வேஸ்ட் ஆகாது போல தோணுது
கண்டிப்பா இப்ப சின்ன மாம்பழம்னா நீங்க வந்து ஒரு ஒரே டைம்ல மூணு நாலு மாம்பழம் புடுங்கலா ஆ இது பெரிய மாம்பழொ ரொம்ப கொஞ்ச ச நல்லா பெரிய சைஸா இருக்குது ஒரு எட்நூறு கிராம் எழ்நூறு கிராம் வர சைஸ் வர மாம்பழம்மா இருந்துதுனா பாத்தீங்கனா நீங்க ஒன்னுதா பறிக்க முடியு ஒன்னுல ரெண்டு அது வாட்ட கேன் அந்த ப‌ ப பாக்ஸ அ ஒட அந்த வாட்டர் பாட்டிலோட சைஸ பொறுத்து இருக்கு ஆனா இது வந்து ஒங்களுக்கு சப் சப்போட்டா பழத்துக்கு இதுய இதே மாரி இங்க தி இந்த மா இந்த மாரி இதே ப இதே யூஸ் பண்ணிக்கலா இந்த சப்போட்ட பழத்துக்கு இதே மாரி பயன்படுத்துனாவே சப்போட்டா பழமு புடிங்கிக்லா அ சப் இப்போ நெறைய புடுங்களா உங்களுக்கென்னா அ சப்போட்டாப்பழொ சிறுசா தான இருக்கு அதுனால நீங்க டக்கு டக்கு டக்கு‌ டக்குனு ஒவ்வொன்னா இத வச்சே ப‌ நீங்க படுச்சிட்லா ஆனா கொய்யாக்காக்கு உங்களுக்கு அ கொய்யாக்கா வந்து நீங்கனா கொய்யாக்கா ஒன்னு ரெண்டு மூனுன்னு ஒட்டுக்கா தொங்கு ஆ‌ அது வந்து நீங்க புடுங்குனிங்கனா ஒரு கொரு மொ ஒரு மூணு கொய்யாக்கா தொங்குதுனா அதுல ஒன்னு பழுத்துருக்கு ரெண்டு பழுத்துருக்காது ஆனா இத வச்சு பறிக்கலா ஆனா ப ப ரெண்டு பச்சையு சேந்து பறிக்கிற மாரிகு அப்பொ கொய்யாக்கால்லா வேஸ்ட்டா போவு இது சப்போட்டா மரத்துக்கு மாங்கா மரத்துக்கு இது நல்லா நா சொல்ற மெத்தடு வந்து ஒங்கள் ரொம்ப நல்லா பயன்படு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தா தோணுது ஆனா வந்து பாத்தீங்கனா இந்த பப்பாளி எல்லா எதாவ்து அதுக்கெது ஐடியா இருக்கா பப்பாளி எல்லா பாத்தீங்கனா நல்லா ஹைட்டா வளந்துருது மேல போயிட்டு பாத்தீங்கனா ஒரு இருவது காய் முப்பது காய் புடுச்சிருது அது எப்டி எடுக்குறாங்க என்னன்னே எனக்கு ஒன்னுமே புரியமாட் டிங்கிது
இல்ல இப்ப பாத்தீங்கனா இப்ப நம்ம நம்ம வீட்ல மொதல்ல வச்சுருக்குற நாட்டு பப்பாளி மாரி வரதில்ல இப்ப வந்து மருந்துக்காக பால் எடுக்குறக்குன்னே சில பப்பாளி மரங்களா வந்துருக்கு அது பாத்தீங்கனா உங்களுக்கு வளர்றது ஒரு அஞ்சடிதா வளரு அந்த அஞ்சடில பாத்தீங்கன்னா அஞ்சடில பாத் தினா ஒரு அது ஒரு அம்பது காய் வுட்ரு ஒவ்வொரு காயும் பாத்தீங்கன்னா மூ மூணு கிலோ நாலு கிலோ சைஸ்ல இருக்கு அது ஆக்ட்லா அத ப அந்த காய் பாத்தினா பழுக்கவே பழுக்காது அது பழுக்கு எப்ப பழுக்குன்னா அது வந்து அவுங்க என்ன பண்ணுவாங்கனா ஒரு அளவுக்கு காயானதுக்கப்றொ கீழ வந்து ஒரு மாரி ஒரு மாரி ஷீட்டு மாரி விரிச்சு வுட்டு அத வந்து கீறுவாங்க கீறி கீறி வுட்டாங்கன்னா அ நறைய பால் வடியு அந்த பால வந்து மெடிசனுக்காக வந்து யூஸ் பண்றாங்க அது என்னாவுன் கேட்டினா அதோட வளர் ச்சி அவ்ளொ தா அந்த அந்த காய் அங்க இருக்கிற காய்களா அத வந் து பால் எல்லா முடிஞ்சதுன்னா ஒரு எல்லா பால் அது வடுஞ்சு முடுஞ்சோனயு அப்பற ஒரு கண்டிஷன் அது பழுக்கு அப்போ நீங்க அத சாப்புல்லா ஆனா நீங்க நம்மம்ம நாட்டு பப்பாளி மாரி யோ மரோ வளந்துச்சு காய் உட்டுச்சு கொஞ்ச பெருசாச்சு அப்புற இந்த காய் வந்து ஒரு ஒரு ஒர் கண்டிஷனா பாத்தீன்னா ஒரு பத்து இருவது நாள்ல பழுத்துரு ஒரு லைட்டா உவங்களுக்கு அந்த மஞ்சள் வந்துச்சுன்னா நீங்க புடுங்கி வெச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள்ல பழுத்துரு நீங்க சாப்புல்லா அந்த பால் பப்பாளி பழோ நெறைய பேர் வீட்ல நட்டு வெச்சு நாங்க வாருங்க மரம் பப்பாளி மரோ வெச்சிருக்க அத வந்து கை கெட்ற தூரத்துலதா இருக்கு ஆனா பழுக்கவே மாட்டேங்குதுமா அது பாத்தீங்கன்னா இந்த முக்காவாசி பழோம் பாத்தீங்கன்னா இந்த பாலுக்கு எடுக்குற பப்பாளி மரமாதா இருக்கு அதுவு பழுக்கும் ஆனா அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது ரொம்பா ரொம்ப டைம் எடுக்கு அது அது அதாக பழுக்கணும்னா அது ப்ப ரெண்டு மாசோ மூணு மாசோ கூட ஆகுங்க
ஓ ஆமாங்க நீங்க சொன்னது கரெட்டுதா ஏன்னா எங்க வீட்லியு ஒரு மரோ இருந்துச்சு நல்லா ஹைட்டாதா வந்துது காய் நல்லா பெருசா இருந்துது பட் அது கடசி வரைக்கு பழுக்கவே இல்ல மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் கூட வந்துது பழுக்கவே இல்ல பட் வீட்லே எடுத்து வெச்சு பழுக்க வெச்சுமே அது சுத்தமா டேஸ்ட்டே இல்ல கடைல அந்த பி பிஞ்சு மாரி வெச்சுருக்காங்க கட் பண்ணி பாத்தா உள்ள விதையே ஒன்னு கூட கெடையாது கலர் பயங்கரமாக இருக்கு டேஸ்டு அத விட செமையா இருக்கு கடைல வாங்குறது பாத்தா அது ஹைஃப்ரெட்டா என்ன ஏதுன் தெரியில வெதையே ஒண்ணு கூட இல்லீன்னே வெச்சுக்கோங்ளே
அப்பாங்க அது வந்து ஏக்சுவல்ல அந்த பாலுக்கு வர பப்பாளி பழந்தா அது இருக்குல அந்த பழந்தா அவங்களுக்கு அப்டி இருக்கு
ஓ வெதையே இல்லாம டேஸ்ட் நல்லா இருக்கும்ன் சொல்றீங்களா
இல்ல இல்லங்க அதாவ பால் எடுக்குற வர்ற அந்த மெடிசனுக்காக பால் எடுக்குறாங்கள மருந்துக்காக ஆ அந்த மரமா இருக் உனிங்க அது அந்த பழோ அப்டித்தா இருக்காது உங்களுக் பெருசா டேஸ்ட்லா வராது நாட்டுப் பப்பாளி மரத்தோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பழத்துல கெடைக்காது அந்த நாட்டுப் பப்பாளி மரோம் பாத்தீங்கன்னா ஒரளவுக்கு ஒரு சைஸ் பெருசானொனையோ அந்தந்த அந்த எஜ்ஜில பாத்தீங்கன்னா அ மஞ்சள் மஞ்சள் வந்துடு மஞ்சள் மஞ்சளா வந்துதானே நீங்க பருச்சுருலா பருச்சுட்டு நீங்க வந்துட்டு ஆ ப பழுக்க வெச்சீங்கன்னா ரெண்டு நாள்ள பழுத்துரு நீங்க அந்த பப்பாளி புடுங்கோணுன்னா என்ன பண்லானா கீழ மாரி ஒரு ஒரு இத் வெச்சுக்கோ யாரோ ரெண்டு பேரு ஒருத்தர வந்து ஒரு சீட் மாரி போட்டு இது பண் கிட்ட லைட்டா குச்சி எடுத்து குச்சில வெச்சு குச்சி மொனைல கொஞ் துணி மாரி கட்டிக்கங்க துணியோ ஸ்சாப்டா இதா வெச்சு கட்டிக்கிட்டு தட்டுங்க ஒண்ணுமே பண்ணமாட்டாங்க மரோ ஹைட்டா இந்தாலு பரவால்லிங்க என்ன பன்னுன்னா நீங்க பப் பாளி போட்டு நீங்க குத்தக்கூடாது அப்டியே அந்த பப் பப்பாளி வந்து வேணுமோ அந்த பப்பாளி அப்டியே கீழ இருந்து மேலே தள்ளி தள்னிங்னாலே அது ஒடஞ்சுரு அந்த காம்பு ஒடஞ்சது கீழ உழுகு கீழ உழுந் போ இந்த புழுச்சுக்குறது அந்த துணில அந்த மாரி துணில உழுந்துரு அப்போ உங்குளுக்கு அந்த பழோ எடுத்து அப்டி யூஸ் பண்ணிக்கலா அது நீங்க ஒவ்வொன்னு தா ஒவ்வொன்னா பறிக்குறோ அப்டித்தா ஆனா ஒரு மரத்துல பப்பாளி பழோன்னா ரெண்டு மூணுதா இருக்கோ நீங்க இந்த வழில புடிங்க்லா
ஓகே ஓகேங்க அதுதா அது என்னமோ கரெக்டுதா நீங்க சொல்றது ஆனா ஒவ்வொரு இதுமே பிளான்டுமே வெக்கிறது பெரிய விஷ்யோம் இல்ல அதுக்கப்பறோ அதுல இருந்து அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வந்ததுக் அப்பறோ அது எடுக்குறதா ரொம்ப பெரிய விஷ்யமா இருக்குது போல தோணுது ஏன்னா அது அவ்வளவு கஷ்டப்பட்டு வளத்து அத அவ்வள ஹைட் போனதுக்கு அப்பறமா கரெக்டா ஃப்ராப்பரா எடுக்கோனு இவ்வளவு விஷ்யங்கள் இருக்கு பட் அதெல்லாமே பாத்து ஃப்ராப்பரா நம்ம ஒரு இது வெக்கணு இப்ப தேங்காயே வந்து பாத்தீங்கன்னா கீழாலயே பறிக்கிற மாரி எல்லாம் வந்துருச்சு ரெண்டு அடி மூணு அடிலயே வளந்து தேங்கா வுடுது கைலியே எடுத்துக்கலாங்கற மாரி எல்லா மரங்கள் எல்லா வந்துருச் சு அந்த மாரி பாக்கும்போது இப்போம் பப்பாளி மரம் பெரிய காம்ப்ளிகேட்டடாதா இருக்குன் சொல்லா
காம்ப்ளிகேட்லா கெடையாதுங்க நம்ம எப்படி பறிக்கிறாங்குற மெத்தடுதா நம்ம எவ்வளவு ஹைட்டா போனாலு நம்ம எப்படி மெத்தடு ஃப்லோ பண்ணா கரெட்டா பருச்சுருலா
ஓ செரி ஓக்
நீங்க சொல்ற மாரி நீங்க சொல்ற மாரி சின்ன தேங்கா மரோ எல்லா பாத்தீங்கன்னா எல்னிக்குனே சில தேங்கா மரோம் வருது
ஓகேங்க
அதுக்குனே சில தேங்கா மரங்கலா விடுது அது எளனிக்கா வர மரங்க அது அந்த மரோ அது பத் ஏளனிக்காக நெறையா கொல கொலயா விடோ அந்த கொலயே பாத்தீங்
ஓகே ஓ செரி ஓகே ஓகேங்க இந்தமாரி எல்லாமே கொஞ்சோ வெக்கணோன்ற ஒரு பிளான் இருக்கு தேங்கா ஒரு மாங்கா அப்பறோ பப்பாயா மாதுளம்பலம் கொய்யா அதெல்லாமே வச்சுட்டு அதுலருந்து ஒரு எழுதி எடுக்கணோ அப்டிங்கற ஒரு பிளான் இருக்கு செரி பாப்போம் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னன்றது ஏனா ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃப்ரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஃபுட்டோ நம்ம எடுத்துக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு கொழந்தைகளுக்கு குடுக்கலா தேவயில்லாத கெமிக்கல்ஸ் எல்லா அவாய்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கு
செரி செரி அப்படிங்களா நீங்க இது வச்சுக்கீங்களா வீட்ல அ மாதுள மரோ
ஆ ஆமாமாங்க வச்சிரு பங்க
அது ஹைபிரிடா இல்ல நம்ம நாட்
அது என்ன இதுனு ம்ம ரொம்ப இது பண்ணி வாங்கிலா வெக்கில தானா வளந்ததுதா இப்பதா ஒன்னொன்னா விட்டுட்ருக்குது காயி அது ஓபன் பண்ணி பாத்தோம்னா தா அது எப்டி அந்த கலரா இருக்கா இல்ல ஒயிட்டா இருக்கா அத வச்சுதா ஹைப்ரிடா இல்ல நாட்டு மாதுளையான்றது ஐடெண்டிஃபை பண்னணு எனக்கு செடிய வச்சு எப்டி பண்றதுனு தெரியல
தெரிலயா அது பிஞ்சு விட்டாதா பிஞ்ச வச்சுதா நம்ம பாக்க முடியுங்க அது
ஓகே ஓகேங்க
கண்டுபிடிக்க முடியாது பிஞ்சு வந்ததுக்கு அப்றோ அத வச்சு நம்ம பாத்துக்கலாங்க
செரி ஓகே ஓகேங்க நீங்க வந்தீங்கனா பாத்து சொல்லுங்க ஒரு
ஆ கண்டிப்பாங்க நா சொல்றே பேச் ரொம்ப நன்றிங்க